கேக்குதாடா
ம் கேக்குதுடா
மச்சோக என்னா மச்சா ஃபோட்டோல சொல்லியே ஆவணு
ம் பாத்துகோ உ ஃபோட்டோல்லா ஒன்னு ஒன்னோட குரூப் ஃபோட்டோ இருக்குது
அப்பயே கல்லு தூக்கிட்ட உங்க அப்பா அம்மாலா பெருமப்பட்ருப்பாங்க போல
அ அன்னிக் அத்தா நா போனம்பா அ மகாபலிபுரோ போனோ நா அழ்து அடம் புடிச்சு போனே எங்க வீட்ல
அ
அது எ தெர்ல மகாபலிபுரோ போனு நா அழ்து அடம் புடிச்சே அப்போ எதுக்குன் தெர்ல ஆனா
ஆ
எ வீட்ல கூன்ட்டு போனாங்க மொத்த பேரு போனோ வீட்ல
ஆ
மத்த எல்லாரு போனோ அப்புறோமா சுத்தி சுத்தி பாத்த எங்கப்பா திட்டி சொல்லி ரொம்ப நேரமா சொல்லினேருந்தாரு அங்க ஒரு கல் இருக்குது
ஆ
பெரிய கல்லு அத முஞ்சா தூக்கிறா அப்டின் சொல்னே வந்துந்தாரு என்ன
ஆ
நாதா தூக்கிடுவே நா தூக்கிட்டே சொல்லிருந்தே குச்சினே வந்து நா அங்க இருந்து ஓடி ஓடி அத தூக்க போற தூக்க போறேன்ட்டு அதுல்லா நறைய கதலா சொன்னாரா எங்க அப்பா ஆ ஆயிரோ யானைய வெச்சுலா அந்த கல்ல ஈத்து பாத்தாங்கலா வரவே இல்லையா அந்த கல்லு
என்னடா சொல்ற உங்க அப்பாக்கு அவ்ளோ தெரியுமா அவ்ளோ
ஆ அப்டிதா சொல்லி அப்டியே சொல்லிருந்தாங்க அதுவே லைட்டாதா ஒட்டின்னுக்குது அந்த கல்ல அடில
ஆ
அது நறைய பேரு வந்து தள்ளிப்பா அங்க போனோ வெச்சு நறைய பேர் தள்ளி தள்ளி பாப்பாங்க அந்த கல்ல நறைய பேர் சேந்து
ஆ ஆ
தீக்க முடியாதா அந்த கல்ல
நீ அஸ்சிட்டியா
ஆ நானு நா துயே தூக்கிட்னே
தூக்யே தூக்கிட்டியா என்னா மச்சா சாப்ட்ட
நானா அதா சொன்னே தயிர் சாப்ட்டா
ஆ தயிர் சாப்ட்டு தூக்கிட்டியா அந்த கல்ல
ஓ ஆமா ஆமா லட்டு சாப்ட்டே லட்டு சாப்ட்டு தூகனே
லட்டு சாப்ட்டு தூக்குனியா என்ன லட்டு
கழ்ண்டு உழிந்ததுனா நசுக்கிட்டு இருப்பே நாலா பத்துருந்த உள்ள போனோனே
ஆ மச்சா அந்த கல்லே தூக்கிட்ட அந்த கல்லு மேல உளுந்தா எப்புறா நாசுங்குவ
ஆ ஆமால
என்னடா நீ பேசுற டேய்
உ சின்ன வயசு போட்டா இன்ன ன இருக்குதா
ம் சின்ன வயசு போட்டோலா எது இல்லடா மாச்சா
அது வாட்ஸ்அப்டி பே வச்சியே அது மட்டுந் தா இருக்குதா
அது அப்புறோ வந்து ஃப்ரேம் போட்டது உனக்கு தா அல்லா
அவ்ளதான னே சின்ன வயசு போட்டோலா எடுக்க மாட்டீங்களா
மச்சா அப்ப வந்து சமட்ட முடியாதுகுடா அப்ப எங்க சித்தப்பா எடுத்து வச்சிருந்தாறு போட்டோ எா எ போட்டோ
ஓ அப்ப உங்க வீட்ல யாரு ஸ்மார்ட் போன்ல வச்சு எல்லா டச் போன்லா
ஆஹா அப்ப இல்ல அப்டிதா நெனைக்கிறே
எப்பதா இந்த டச் போன் எல்லா வாங்கணு இந்த
தெர்லடா எனக்கு ஞாபகோ இல்லடா
எங்க வீட்ல ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்னாங்க ஃபஸ்ட்டு ஃபோனு
ஆ
பஸ்ட்டு பஸ்ட்டு போன அதா வாங்கறது அதே பஸ்ட் பஸ்ட் கேமே ஃப்ரி ஃபையர் தா
ஆ
ஆ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெறைய கேம்லா ஏ தி விளயாடினு இருந்தோ அப்பறமா எ அப்பாஏதாவுது சொன்னாரு எதோ ப பசங்கல்லா பசங்க எல்லா ஃப்ரீஃபயர் விளையாடுறாங்கடா ஃப்ரீ அது ஃபயரு ஃபயரு விளாடுறாங்கடா அப்டினாரு
ஆ
நானு அது ஃபயர்னு போடே அந்த அதா அந்த நெருப்பு எரிர எடத்துல போய் ஆயிப்பாங்க பத்தியா தண்ணி தண்ணி எல்லா ஊத்தி அந்த மாரி கேம் எலா வரு அதெல்லா ஏத்தி விளாடி காமி இதெல்லா இருப்பா அப்டின்னுட்டு
ஆ
அப்பறமா தா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேட்டு நல்ல திட்டி கேட்டுன்னு வந்தாரு ஃப்ரீஃபயர் ஆண்டா அப்டின்னு
உங்க அப்பா அவ்ள ஹெல்ப் பண்ணிக்கிறாறடா அப்யே உனக்கு
ஆ அவரே எழுப்பன்லா நாளு நானே எப்டினாலு ஏத்திட்டு இருப்போ தெளிவ ஒருத்த வரவு தெளிவு வந்த உடனே
பரவால்டா உங்க அப்பா மஜாடா ஆனா
அப்றமா அதுல்தா போனே ஏத்னே உள்ள போனே ஒரே அப்ப வந்து எதுவுமே தெரியாதுல்ல கூகுள் தொ
எதுவுமே புரியாது தானே பஸ்ட்டு உனக்கு என்னதுடா இது எப்புட்றா
அதா நானுஎதுவுமே புரியாம தா உள்ள போனே கேம் உள்ளயே போவ ஃபர்ஸ்டு அந்த எண்டர் ஃபேஸ்லந் கூகுள் பேஸ்புக் லா காட்டு பாத்தியா
ஆ ஆ
அதெல்லா பண்ண தெரியலனா என்னருக்கு அ டெலிட் பன்றநெலமக்கி போய்ட்ட அவ்ளதா வேஷ்ட் ஓ அவ்ள்தா போல்யிது டெலிட் பண்ணிலா அப்டிதா நனச்சிந்தே நானு கூகுள் தர்ரே பேஸ்புக் தர்ரே ஏதாது சுத்துதா வெளி வெளிய வந்துறா அவ ஏனே எனு தெரியல கேம்பா என்னது இது பானுமே இனுக்கே நானு
அப்புறமதா கடசியா கடசியா இந்த கெஸ்ட்ட தொட்டோனே வந்து ச்சி
ஆ
ஒரே தொட்டு தொட்ட ஒனே அத வந்துச்சு அவ்ளோ தா
ட்ரா அக்கோண்டு கெஸ்ட் அக்கோண்டுன ந அது போயிர்ச்சுல அந்த அக்கோண்டு
ஆ அது வந்துட்டு அது ஏ கையாலே போச்சிடா அது
எப்டி
அது வந்து ஆ என்ன பண்ணனா அப்போ வந்து இது எவ்வோ எக்குன்னு ஒன்னு புதுசா வுட்டாங்க பாத்தியா
எவ்வோ எக்கு ஆமா
சாடுவில அப்பதா எவ்வோன்னு அந்த எக்கு வந்துது அப்பதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாடுவில ஃப்ரீ ஷிப்பிங் உட்டா
ஆ டேய் ஃபஸ்டு வந்து வி எம் பி வந்துதுறா
டேய் ஃபஸ்ட்டு ஏ கே வந்துதுறா
டே ஒரு இ எம் பி குட்றா மூ நாலே லெவல் தான்டா
ஓக் இலே அத அதா ஓ நீ அப்டி சொல்றியா ஆமா ஆமா
நீ என்ன நெனச்ச அந்த மஞ்ச கலர் நெனச்
ஆ ஆ அது ஓஸ்சு அத வுட்றா டைம் ஒர்த்த வந்துட் பஸ்ட் ஏ கே வந்துதா அது வந்து எதுக்கு ஒன் ஏ வந்து வுட்டானா சாம்புளுக்கு ஓசோ இப்டி தா பண்ணுன்றதுக் ஒசோ வுட்டா எக்ஸாம்புள்கு
ஆ ஆ
அப்றமா ஏ கே வுட்டானா சேடல் வெல் ட்டா அது வந் அதுக்கு வந்து ஃபிரீஸ் பண்ணி கொடற மாரி உட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக் ரொம்ப டிமாண்ட் அப்போ அது அது மாரி ஒரு வந்ததால அப்ப வந்து எல்லா ன்னா பண்ணிருந்தாங்னா எங்க ஊர் பசங்கோ இந்த வீபி என்லா கனெக்ட் பண்ணி
மச்சி வி பி என் வி பி என் கனெக்ட் பண்ணி வேற சர்வர்லா யூஸ் பண்ணலாதான்ற பயங்கரமா
ஆ பண்லாமே
அத் அது வந்து அதுவா வர்றதா இல்லன்னா நம்ளே செட் பண்லாமா அந்த மாரி சர்வரு
அது மேரி செர் பண்ணி விளாட்லான்டா த காலேஜ்லலா விளாட்னுக்குறாங்க பசங்கோ அந்த மேரிதா
ஆ ச மத்த சர்வர்லா மஜாவா இருக்குறா எல்லாமே ஃப்ரீடா ஒன்னே ஒன்னு கூட நீ எதுமே ப கஷ்டமே பட தேவல்ல எல்லாமே குத்துர்றானுங்க
எங்க அம்மா வேற சண்ட போடுது இப்ப நேரா என்ன பாத்தர என்ன டே காத்துவாங் போ தெரிதுறா டே
யா இன்ன சண்ட
தெர்ல கீழ எதோ சண்ட போய்ட்க்குது எங்க அம்மாவுக்கு எங்க அக்காக்கு என்ன பாத்தானா என்ன எண்டுக்க க நா உள்ள போய்றே இரு அப்பறோ
மச்சி அந்த சன் அந்த மரி அக்கொண்ட்ல எப்பர்றா ஓப்பன் பண்றது
அப்பறமா வீ பி என்லா கனெக்ட் பண்ணி என்னா தெரிமா பண்ணானுங்க எங்க ஊர் பசங்கோ
ம்
வீ பி என் லா கனெட் பண்ணி ஒரு ஐடிய வந்து அப்டே டெலி டெலிட் டெலிட் அடிச்சுட்டு திருப்பி அ அதே ஐடிலியே வேற புதுசா உள்ள போனனா புதுசா ஓப்பன் ஆவு அந்த ஐடி
ம் ம்
அந்த மேரி வ பணி டெலிட் வீ பி என்ன கனெக்ட் பண்ணி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி ஆ அந்த ஐடிக்குள்ள போயி அந்த ஃப்ரீ பண்ணிக்கின்னே இருப்பானுங்கோ எப்ப அந்த ஏக் கெடைக்தோ அந்த ஐடி வச்சு விளாடுவாங்கோ
ஓ
அந்த மேரி பண்ணிருந்தானங்கோ அந்த மேரி பண்றத்துக்கோசந்தா என்னோட கெஸ்ட் ஐடிய சும்மா போ வச்சிட்டே ஏன் கெஸ்ட் ஐடிய வீ பி என்ல கனெக்ட் பண்ணி டெலிட் பண்ட்டு
ஆ
அந்த ஏக்கேக்கு ஆசைப்பட்டு ஸ்பின் பண்ணி ஆனா கடைசில அந்த ஏக்கே அச்சிந்தா கூட பரவால கடச்சது ஒரு என்ன ஒரு பத்து வாட்டிக்கு மேல பண்ணி அத அடிக்காம
ம் மச்சி ஏக்கேவ அப்ப ரேர்ல்லா
ம் ம் அப்பதான நான் ஆனா அந்து கெஸ்டாய்ட்ல்ல நெறையா எத்து வச்சிருந்தே நானு இந்த இந்த பொண்ணு ஸ்கேட்டர் ஷு
ஆ
அத எத்துவச்சுர்ந்த அப்புறம்மா ஒரு பொண்ணுக்கு இர் இரும்பு டிரெஸ் மேரி ஒன்னு வரு மத்தியா இப்ப இந்த முப்பர ஆஃபர்ல்ல தராங்க பாரு
ஆம்ம ஆம்மா
அது அப்போ கோடயர்ல வரு அது எத்து வெச்சுர்ந்த அப்புற அந்த பொடவ கட்டுற மேரி ஒரு ட்ரஸ்வருமே
ஆ மச்சி இந்த ட்ரெஸ்ஸு இன் இந்த டிரஸ் ரேரா இருக்குன்டா எனக் தெஞ்சுப்ப சாம்பி மேட்ச்லா விளாடும்போது ஒரு பச்சகல டோக்கன் மாரி தருவாங்கள்ள
அ அ
அந்த டோக்கன் விளாம்போது அதுல ஒரு ஒரு பிளாக் கலரு மூக்கு குட பெர்சா இருக்குமே ஒரு கருப்பு கலர்ல ஒரு கேரட்ரு
கருப்கலல்ல ஒரு கேரக்டரா டிரெஸ்ஸா
ஆ பச்ச கலரும் பிளாக் கலரும் கலந்த மாரிருக்கு
எப்டிஇர்க்கு பாக்க ட்ரெஸ்ஸு
டேய் அது ஒரு மாஸ்குடா மூக்கு மட்டு கருப்பா நீட்டா இருக்குன்டா ஃபுல்லா பிளாகக்கு கண்ணுல்லா ரெ பச்சகலர்ல்ல இர்க்கு அந்த பச்சகலர் டாப் குடுமல்லோ அந்த மார்தாகுட்டாங்கோ அத மேரி காரு டோக்கன் சேத்து வெச்சு வாங்குர மேரி
அத் தெர்ல்ல பாத்ததா தெரியு
அந்த டிரெஸ்ஸுகூட மஜாவா இருக்குண்டா பாக்கதுக்கே யுனிக்கா தெரியுண்டா
இப்ப வந்து என்னா தெரிமா இப்ப ரேர்றா காட்டினுருக்கிறாங்க ஜாஸ்பேண்ட் லாலே மட்ட அதுனால லாலே மூட்டே வந்துரு தெஞ்சு குடிசே தெர்ல வேறன்னா வேற எதுவு கெடையாது வே வேற எல்லாம் கெடையாதுக்கு அப்பற கேம்முல
ரேர்னா மா ரேர் எதுவுஇல்ல இனிமே வுடுறது துதாஇனி புசா கிரியேட் பண்ணி வுடுவானுங்கோ பயங்ரமா
ஆ இகு அப்புறமா ரேர்னா எது சொல்ல முடியாது எல்லாத்தையு வுட்டானுங்க அவள்தா
ம்கும் டாப்புல மொல்ல எதுதா வுட்டானே தெர்லடா மறுடியு
அஆ அதெல்லா வுட்டாகூட பரவால்ட்டா எலிட்பாசல்லா கூட யார்ண்ணா வுடுவாங்களாடா எலிட்பாசல்லா
ஆஹ எளைட் பாசல்ல வுட்டு வெச்சிக்றானே
எலைட் பாஸல்லா தாட் பில்ல வெச்சு ஃபஸ்ட் டூ டென்னுன் எலெட் ஆட சொல்ட்டு ஒர் சாட்ட பெய்ல்லா அவுனுக்பொத்துகே காசுரா
டே ஆனாஅ அவுனுக் தெர்ல அதுக்மேல எப்டி கிரேயேட் பன்னுன்ட்டு
அ
காஸ்ஆன்னா பயம்மா சம்பாரிப்பாங்கள்ள ஆ
டே ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேம்ல எப்டி இருக்குன்னா ஃபஸ்ட் ந்தோ இந் இந்த மேரி ஏ அதிக எதுவும்குடுக்மாட்டன் அதிகமா ஈவண்ட்ல்லா இருக்காது எப்பனாதா ஈவண்ட்டு வரு ஆனாப்ப பயங்கரமாருக்கு அந்த ஈவெண்ட் எல்லா கஷ்டமாவ கஷ்டமாவு இருக்கு முடிக்கத் துக்கு இன்ட்ரெஸ்ட்ஆவு இருக்கு
ஒரு சில ஈவெண்ட்ல்லா பழைய டிரெஸ் எல்லா குத்துட்டு புது ட்ரெஸ் வாங்குற மாரி இர்க்கு
ஆ அப்பெல்லா இந்த போயா சிக்ஸ் பேக்ல்லா அப்பல்லா சம்ம ட்ரெண்டு
ஆ அ டா பீச்சு இந்த சிக் பேக்ஸு
அப்பதா அப்பதா சிக்ஸ் பாக்கலா எனக்கு ரொம்ப புச்சி போயிச்சு அந்தா நா சயா ரிச்சி சிக்ஸ் பேக்குடா அது
ஆ ரிச்ச சீஸ்பேக்தா மஜாவா இருக்கு என்கிட்ட நறைய இது காட்டு வாசி சிகஸ்பேக் இருக்குது
ஆ
ஏது ஏதோ உட்டு கரைச்சோ ஏத எத்து வச்சுக்கிற
எனக்கு வந்து அப்புறமா தா சிக்ஸ் ஒரு ஆசவந்தது அப்புறோதா ஒரு ஈவெண்ட் விட்டா ஒரு அது ஒரு பிஆர் ஒரு போயா ச்சா சிக்ஸ்பேக்குன்ற மாரி அத அடிபட்ட மாரி இருக்கு பாத்தியா ஆ அத ஒட்டா அன்னைக்குன்னு பாத்து அதா அன்னைக்குன்னு பாத்து கரண்ட் ஆஃப் ஆயிடு சார்ஜர் இருக்காது எங்க அப்பா வீட்டல இருக்க மாட்டாரு அந்த மேர்ல்லா நடக்கு வெருப்பா இருக்கு
ஆமா ஆமா கரெக்டா தா சொல்ற வெளாடணுன் தோண அப்போதா நம்மளுக்கு வந்து அந்த மாரி ட்ரெஸ் எத்தோனேதா வெளாட்னுன் தோணு நறைய
ஆ அதுமால எத்தா ஜால்யா சுத்தினு இருப்ப
ட்ரெஸ்ஸே இருக்காதாடா போடதுக்கு டிரெஸ்ஸே இல்லாம சுத்தினு இப்ப ஸ்கின் கு கின்கும் பாத்தியா ஃபஸ்ட் ஃபஸ்ட் தே ஏதோ ஒரு இவன்ட்ல பசங்களலா ஏதேதோ பண்ணிதாங்கோ எத்துனு போய் எ ஃபோன குடுத்த எங்க அப்பா ஃபோன எத்துனு போய் குடுத்தா அந்த பசங்களாண்ட
ம்
அலோ கேக்குதா
கேக்குது சேரி நா கொஞ்ச நேரோ கழிச்சி பண்ட்டா
ஆ
கொஞ் நேரோ கலிச்சி பண்ற
ஆ சேர் சேர்
ம்